தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்படி இருக்காங்க கொழந்தைங்க எப்படி இருக்காங்க
எல்லாருமே நல்லா இருக்காங்க அங்க கொழந்தைங்க மாமா மாமி எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் தூங்கிட்டானா பைய
ஆ தூங்கியாச்சு தூங்கனா தானே நாம ஃப்ரீயா இருக்கலா இப்ப பாருங்க அப்பலே எப்படி இருந்துச்சு சவுண்டு இப்ப பாருங்க எவ்ளோ அமைதியா இருக்குன்னு
ஆமா கண்டிப்பா அதா அதுலயே தெரியுது பேசுறதுலயே
ஆமா தனியா இருந்தனா கூட டி வி போட்டு குடுத்தா பேசாம இருப்பா அண்ண பசங்க எல்லா ஒண்ணு கூடி ட்டாங்க அவ்வளோதா அவ போயிட்டா அண்ண பைய போயிட்டா வந்துட்டு காலையில வந்துட்டு
ம்
சாப்ட்டுட்டு அ அவ அம்மா வீட்டுக் போயாச்சு இனிமே நாளைக்கு தா வருவா
சேர் சேர் உங்களோட கூட பொறந்தவங்க எத்தன பேரு
ஏ கூட பிறந்தவங்க வந்து எனக்கு மூனு அண்ண ஒரு தங்கச்சி
ஓ மூனு அண்ணனா
ஆமா மூணு அண்ணே
நீங்க ரொம்ப ஸ்பெஷலா இருப்பீங்க மூணு பேருக்கு
ஸ்பெஷலா நா மட்டு இருந்தா இருப்பே ஏ தங்கச்சி ஒருத்தி இருக்காலே
தங்கச்சி இருக்காங்க பட் ஆனா நீ உங்கள தானே மூத் அவங்களுக் பொறுத்த வரைக்கு மூணு அண்ணங்களுக்கு அடுத்து நீங்க பொறந்ததுனால ஃபர்ஸ்ட்டு உங்கள தான
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா எ நா ஸ்பெஷல் தா ஆனா அதுக் கப்றோ வந்ததுக் அப்புறோ நீங்க அம்மா வந்து கடக் கு டி கடக்குட்டின் சொல்லிட்டு ஆமா அத சொல்லுவே நீ வந்துட்டியே ஏ உரிமைய தட்டி பறிச்சுட்டே டிம்மே
ஆமா நானே இப்படிதா சண்டி போ சண்ட போடுவே எங்க வீ ட்லியு
ஆஹ் ஆனா உண்மையில சிஸ்டர் தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கிறது நல்லதுதா ஏன்னா நா கொ நா கொழந்த பெத்தப்பெல்லா பெத்தது மட்டு தா நானு அவனுக்கு எல்லாமே பாத்தது அவன பண்ணது ஃபுல் அன் ஃபுல் அவதா எனக்கு தூக்க கூட தெரியாது அவதா தூக்குவா எல்லாமே பண்றது அவ தா இல்லனா
ரொம்ப கஷ்டப்பட்ருப்பீங்க இல்லனா ம் அதுதா அப்பதா எங்க மாமியாரு அதா சொ எங்க மாமியாருக் ஒன்னுனா எங்க பேமிலில எந்த ஒரு பிரச் பிரசன இருந்தாலு அவங்க தங்கச்சிங்க தா வந்து பாப்பாங்க பங்கஷனா இருக்கட்டு ஒரு விசேஷோ ஒரு து வீட்லியே என்னவா இருக்கட்டு அவங்கதா வருவாங்க வந்து சமைக்கிறது ந்து எல்லாமே எ மாமியார் எதுவுமே பாத்துப்பாங்க எல்லாமே பாத்து குடுத்துட் போங்க என்ன சொல்வாங்க எ தங்கச்சி இல்லன்னா நா என்னாவே அப்டின்வா கொழந்த பெத்ததுல அவுங்க எ மாமியார் கொழந்த பெத்திருந்தப்போ வந்துட்டு அவங்க தங்கச்சி தா வந்து எல்லா பாத்தாங்க நீ நீங்க சொல்றீங்களே அந்த மாரி நா கொழந்த பெத் த்திருந்தே நா கொழந்த ப பெத்திருந்தப்போ எனக்கு வந்து அந்த டிரெஸ்ஸ துவைக்கிறதா இருக்கட்டு எல்லாமே எனக்கு பாக்குறதா இருக்கட்டு எ கொழந்தைங்கல பாக்கறதா இருக்கட்டு எல்லாமே எனக்கு என்னோட சின்ன மாமியர்கள் தா பண்ணாங்க
அப்படியா சூப்பர் சூப்பர் கெடைக் குடுத்து வைக்கனு அதுக்
ஆம்மா மாமியார் பாக்குறாங்களோ இல்லையோ சின்ன மாமியார் எனக்கு அவ்ளோ பாத்துருக்காங்க
ஆ இப்ப எங்க அம்மாக்கு வந்து தங்கச்சி கெடையாது அஞ்சு அண்ணமாரு க்கு ஒரே ஒரு தங்கச்சி தா எங்க அம்மா அதனால எங்களுக்கு பிச்சா எங்க அம்மா ரொம்ப ஸ்பெஷல் தா ஆனாலு அம்மாக்கு ஒண்ணுனா இப்ப தங்கச்சின்னு ஒருதவங்க இருந்தாங்கனா ஓடி வந்து பா
கண்டிப்பா கண்டிப்பா உண்மையாவே பசங்க பசங்க மட்டு இருந்தா அது செரிப்பட்டு வரவே வராது இப் இப்போ வந்துட்டு எங்க வீட்ல எப்டினா எனக்கு ஒரு அண்ணே அக்கா மூணாவதுனா எனக்கு அடுத்து ஏ தம்பி எனக்கு தங்கச்சி கெடையாது ஆனா அக்கா இருக்கால்ல இப்ப அவளுக்கு ஒண்ணுனா நா தா போன் அடிச்சு பேசுவே ஏ தம்பியோ எங்க அண்ணனோ பாப்பாங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டி கோ அப்டின்னு சொன்னா கூட்டு போவோ வருவாங்க மனசுக்குள்ள இருக்கதையு உங்களோட வாழ்க்கையில இருக்குற கஷ்டத்தையு யார்ட சொல்ல முடியு ஏன்ட ஏங்கிட்ட தா சொல்ல முடியு அவ உண்மையாவே ஏ தம்பி இந்தா ஏ தம்பில்லா ஒரு போன் கூட அடிக்க மாட்றா ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டுக்கா நான் த அடிக்கிறே வர்ரியா வர்ரியா வர்ரியான்னு அவே அடிக்க மாட்
ப பச பசங்க அப்டிதா அவங்க வெளியே போக அப்டி பண்ணுவாங்க நம்ம தா இது பேங்க அண்ணனு அதேதா வரம்போது கால் பண்ணுவா ஆனா அடிப்பா வீடியோ கால்லா அப்பப்பா அடிச்சிட்டு ஏங்கிட்ட பேசுறானோ இல்லையா அவன் மருமாவன்ட்டு அவனுக்கு எப்டியு பேசியே ஆகணு
ம் அதுக்
எப்டியுமாங் ஆம்மா எப்புடியு அடிச்சு கால் பண்ணி பேசிருவான் எல்லாருமே அப்டிதா ஆனாலு தங்கச்சி அக்கானு இருந்தா நம்மளுடைய பெர்சனல் எதுவா இருக்கட் அத அவுங்ககிட்டதா நம்ம ஷேர் பண்ண முடியு ஏனா அண்ணங்கள்ட தம்பிகள்ட எல்லாத்தையு நம்ம சொல்ல முடியாதுல்ல
ம் ஆமா வா நம்ம வந்து அவுங்க வந்து கல்யாணோ பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வாழ்க்கையில கசப்போ இனிப்போ எத பத்தியுமே நம்ம வந்துட்டு பேச மாட்டோ வீட்ல ஏனா ஐயயோ நம்ம பொண்ணு கஷ் கஷ்டப்படுறாலோ நம் தங்கச்சி கஷ்டபடுறாளோ நம்ம தங்கச்சி கஷ்டபடுறாளோ ஐயயோ எது பிரச்சனையோ அப்டி யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு சண்ட வந்தா கூட நாலா வெளிய சொல்லவே மாட்டே இன்ன வர சொன்னது இல்ல எதுவு சொல்லிக்கவே மாட்டே நா எல்லாமே இங்கேயே வச்சுட்டு ஓகே எல்லா கொஞ்ச நேரத்துல செரியாயிரு அப்டினு நெனச்சுட்டு நா வெளியில சொல்லவே மாட்டே வீட்ல மட்டு இது நம்ம நம்ம தங்கச்சிக்கோ அக்கா காட்டியே பேசிக்கலா ஏனா அவுங்க அவுங்க வாழ்க்கையில உள்ளத நம்மகிட்ட சொல்லுவாங்க
ஆமா கண்டிப்பா
ம்மா
இப்ப எங்களுக்கெல்லா எப்புடில்லா இப்ப அம்மாக்கு ஏதாவதுன்னா இவ கூட பொறந்த தங்கச்சில்ல அப்டிங்கிறப்ப இங்க பெரியாப்ப பொண்ணுங்க இருக்காங்க அவுங்க வந்து நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க பெரியாப்ப வீட்ல எங்க அக்கா மாரு எங்களுக்கு என்ன ஒண்ணுணாலுமே அவங்கதா வருவாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஏ தங்கச்சியு ஏங்கூட இல்ல எங்க பெரியாப்ப வீட்ல எங்க அக் ப்ப அவங்கதா ஏங்கூட இருந்து எனக்கு எல்லாமே ஏட்டு இசட் ஏனா அம்மாக்கு வந்து அந்த அளவுக்கு வெவரோ பத்தாது டாக்டர்ட ஏதாவது வெவர கேக்கனு என்னாலோ புரியாது அதனால எங்க அக்காமாரு தா எங்களுக்கும் செரி அம்மாக்
சூப்பர் சூப்பர் ம்
அப்ப எங்க வீட்டு எங்க அப்பா வீட்டு சைடுல எல்லாருமே எங்களுக்கு நல்ல குளோஸ் நாங்க அவ்ளோ ஒற்றுமையா இருப்போ எல்லாருமே வெளியே கேப்பாங்க அம்மா கூட பெறந்த தங்கச்சி அக்கா பிள்ளைங்க மாரி இவ்ளவு ஒற்
ஒற்றுமையா இருக்கிங்க அப்டினு ஆமா ஆமா கண்டிப்பா கேப் பப்பாங்கல்ல அவங்கள விட அந்த மாதிரி பெரிப்பா பொண்ணு அந்த மாதிரி இருப்பவங்க வந்து ரொம்ப ஒற்றுமையா தா இருப்பாங்க கண்டிப்பா என்ன சாப்ட்டீங்க இன்னைக்கு
இன்னைக்கு ஈரல் சொன்னல ஆனா அது சாப்டல தங்கச்சி தங்கச்சியோட மாப்பிள வீட்ல அவங்க சொந்தக்கார வீட்ல கல்யாணம் போல அவ வந்து இன்னைக்கு கல்யாண வீட்டு சாப்பாடு கொண்டு வந்துட்டா வீட்ல சமைச்சது எல்லா அப்டியே இரு க்கு சோறு பொங்கு பொங்குனது அதுக்கப்பறோ ஈரல் வெச்சது எல்லாமே அப்டியே இருக்கு
நைட்டுக்கு சாதம் சாப்டுவாங்களா என்ன
அ அதெல்லா சாப்டுவோ அது போயுமே மிஞ்சூ அதுதா கொஞ்சோ இதாயிடுச்சி சரி கொஞ்சோ வேணா அ ஆமா எப் இவெ அப்டிதா இப்டி ஆயிடுச்சு அவ ஃபஸ்ட் சேரி அவ ஃபஸ்ட்டே சொல்லல நேத்து சொல்லிட்டா பிரியாணி கொண்டு வரேன் சமைக்க வேண்டான்னு ஆனா இன்னைக்கு எப்டின்னு தெரியல ஒண்ணு சொல்லல அதுக்கப்பறோ தா போன் பண்ணா சமைச்சதுக்கு அப்றோ சாப்பாடு கொண்டு வரே அப்டின்னு சொல்லிட்டு எ பையனுக்கு வந்து
இல்லையா
ம் அவங்கல்லா சாப்ட்டாச்சு எனக்கு இந்த நெய் கல்யாண வீட்ல நெய்ச்சோறு அதுக்கப்பறோ சாம்பார் தால்ச்சா இருக்குல்ல அது எனக்கு எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிக்கு நான் பிரியாணி கூட லைக் பண்ண மாட்டே விரும்ப மாட்டே
நீங்களு அப்டித்தானா எனக்கு பிரியாணி பிடிக்காது எல்லாரு சொல்லுவாங்க எங்க வீட்ல யாருக்கு பிடிக்காது ரொம்பலா விரும்ப மாட்டே எ நாத்தனாருக்கு தா பிரியாணி பிடிக்கு வெளியில போனா எங்காய அது கடைக்கு போனா கூட சாப்பிட புடிக்கும் என் கணவருக்கு இந்த வீட்ல செய்யயில என்ன சொல்வாங்க ஆனா நோம்புக் கூட பிரியாணி எல்லாரும் கேப்பாங்க பிரியாணியா தாங்க பிரியாணி செஞ்சிங்ளா பிரியாணி அப்டி கேப்பாங்க எங்க வீட்ல பிரியாணியே செய்யமாட்டோ இப்பதா செய்றோ இப்ப ரெண்டு வருஷமா தா செய்றோ அதுக்கு முன்னாடிலா வந்துட்டு வெறும் நெய்சோறு ஆக்குவோ நெய் சோறு ஆக்கி கிரேவியா வச்சாலு சரி கொழம்பா வச்சா வச்சாலு சரி தால்ஸ்ஸா வெச்சாலு சரி அ நெய் சோறுதா பிடிக்கு எனக்கு அதுதா பிடிக்கு மேக்சிமம் வீட்ல ஏதாவது ஒரு அ சிக்கன் எடுத்து ஏதா பண்ணா கூட எ வீட்டுக்காரு அப்ப கேட்டுருவாரு இப்ப நேத்து சிக்கன் எடுத்தோ அ நேத்து சமைச்சோ அந்த மாரி ஒவ்வொன்னையு கேட்டுருவாங்க என்ன என்ன பண்ணுவாங்கனா சாதோ சாதோ நார்மல் சா அரிசி இருக்குல நார்மலா அரிசி ஊற வச்சு சாதம் வடிப்போம்ல ஊற வச்சிருக்கே அப்ப திடீனு கேப்பாரு நெய் சோறு ஆக்கலாம்ல அப்டி சொல்லி கேப்பாரு அதோட அப்பவே அந்த சாதத்தத்துலே அப்டி நெய் சோறு ஆக்குவே ஆனா நல்லா தா இருக்கு
நல்லா இருக்கு அ கேப் பையனுக்காக தாங்க நா பிரியாணி அவெ கேட்பா பிரியாணி கேட்பா கப்சா எனக்கு வந்து கப்சா ரொம்ப புடிக்கு இந்த கறிய ல இந்த கறி இருக்குல்ல சிஸ்டர் சிக்கன அவுச்சு அந்த தண்ணியில பண்ணுவாங்கல்ல
தெரியாதே சொல்லுங்க எப்டின்னு சொல்லுங்க ரெசிபி
அது எப்டி தெரியுமா சிஸ்டர் நம்ம சிக் சிக்கன் இருக்குல்ல சிக்கன்ல உள்ள அந்த கழுத்து தெரியுமா கழு கழுத்து பகுதி இந்த முல்லா இருக்கும்ல அதெல்லா நல்லா கழுவிட்டு அத கொஞ்சோ நம்ம ஒரு ரெண்டு ஒலக்கு தண்ணி நம் காப்படி ஒலக்கு இருக்குல்ல
ஆமா
அதுல தண்ணில வச்சு அந்த முள்ளு கொஞ்சோன்டு ஒரு கா கிலோ முள்ள போட்டு அதுல லைட் கொஞ்சோன்டு உப்பு அதுக்கப்பறோ ஒரே ஒரு சின்ன பட்டை ஒரு சின்ன ஏலக்கா ஒரு கிராம்பு போ ட்டு நல்லா அவுச்சிரணு அவுச்சிதுக்கு அப்பறோ அந்த தண்ணிய அப்டியே வச்சுகணு ச்சிருந்துட்டு நம்மோ எப்பயு தாளிப்போம்ல அந்த மாதிரி கப்சாக்கு வந்து நம்மோ கிராம்பு இதுவுல போட்டு தாளிக்காம ஆ எண்ணெய ஊத்தி இந்த காஞ்ச எலுமுச்ச தெரியுமா அது வந்து வெளிநாட்
ஆமா ஆமா இப்ப எல்லாருமே பண்றாங்க பிரியாணிக்குல்லா உள்ள போட்றாங்கங்க அந்த ஸ்மெல்லுக்கு ஆ பண்றாங்க
அந்த காஞ்ச எலுமிச்சைய போட்டு எண்ணெய ஊத்தி அத போட்டுட்டு கொஞ்சோ வெடிக்க உடணு அதுக்கப்பறோ கொஞ்சோண்டு வெங்காயம் ரொம்ப போடக் கூடாது
அந்த எலுமிச்ச பழோ நம்மளே வீட்ல காய வச்சு அந்த மாறி ரெடி பண்லாமா
அது என்னான்னு தெரிலைங் எங்க அண்ணங்க எப்பவுமே ஆ எப்பவுமே கொண்ட்டு வந்துருவாங்க ஆ
போட்றாங்களா அதுல தா பாத்தே பிரியாணிக் அதுக் போட் அந்த எலுமிச்ச பழத்த உள்ள போட்றாங்க அப்டியே முழுச
நீங்க ஒரு வாட்டி கப்சா ட்ரை பண்ணி சாப்ட்டு பாருங்க அதுக்கப்புறோ நீங்க அதுக்கு அடிக்டே ஆயிருவீங்க எனக்கு ரொம்ப புடிக் கொஞ்சோ கப்சா ஆமா செம்மையா இருக்கும் அதுக்கப்பறோ அதுக்கப்பறோ கொஞ்சோ வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதிகமா இஞ்சி பூண்டு போடக்கூடாது கொஞ்சோ லைட்டா போட்டுட்டு கப்சா பொடின்னு சொல்லிட்டே ஒன்னு இருக்கு அதும் அண்ணங்க தா கொண்டு வருவாங்க ஆமா கப்சாக்குன்னே அந்த பொடிய போட்டு அதுக்கப்புறோ இந்த தக்காளி பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதும் அண்ணே கொண்டு வருவாங்க அதையு கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அவுச்சு வச்சுருப்போம்ல்ல அந்த தண்ணிய ஊத்திறணு ஊத்திட்டு அது கப்பறமா நம்மோ அரிசி எவ்ளோ ஊற வச்சோமோ அத போட்டு பொங்கி எடுத்தா அப் அப்புடிதா இருக்கும் டேஸ்ட் டதுக் எ‌ண்ண ஊ
இப்பதா எனக்கு இப்பதா எனக் புரியிது இது வந்து ஃபாரின் ஐட்டம் அப்டித்தான ஃபாரின்ல செய்வாங்க உங்க அண்ணேங்க இங்க சொல்லி குடுத்துட்டாங்க ஃபாரின்ல வந்து உங்களுக்கு அந்த இதுகளு கொண்டுட் வந்தர்றாய்ங்க அதுல நீங்க செஞ்சு சாப்பட்றீங்க ஆ இப்பதா எனக் புரியிது ஆமா இந்த மாதிரி ஐட்டம்லா அங்கதா சாப்புட்வாங்க ஏன்னா அதிகமான மசாலாக்கள் சேக்காம செய்யுறது வந்து
ஆமா ஆமா அதேதா எந்த மசாலாமே இதுல இருக்காது கப்சா பொடி மட்டு கொஞ்சோண்டு போடணு அவ்ளதா
நாம்ம தா மொளாப்புடி போட்றோ அ பிரியாணி மசாலா போட்றோ இம்புட்டும் அள்ளி ஒரு வைங்காது மாறி எதுமே போட மாட்டாங்க ஒயிட்டா தா இருக்கு மே
கத அத்தா நல்லா இருக்கும இது அப்பாதா சொல்லி் குடுத்தாங்க வாப்பா சொல்லி குடுத்ததுதா அப்டி பண்ணி அதி இது இங்கி என்ன பண்ணுனா கறிய பொறிச்சு சாப்புடக்கூடாது சுட்டு எங்க வீட்ல இந்த கறிச்சுட்றதுக்குன்னு மிசுன் இருக்கு அதுல வச்சு சு சுட்டு இதுக்கு வந்து நம்ம கொழம்பு ஊத்தாம தக்காளி இருக்குல்ல சிஸ்டர் அதனால தக்காளி அதோட கொஞ்சோ மிளகா இதெல்லா போ ட்டு உப்பு போட்டு அடிச்சிறணு தக்காளிய தண்ணியா ரசம் மாறி அப்டியே அடிச்சு அதுல மேற மல்லி தூளே தூவி விட்டுட்டு இத ஊத்தி இந்த கப்சாக்கு சாப்டா அப்புடிதா அல்டிமேட்டா இருக்கும்
அல்டிமேட்டா இருக்கும் ம் சூப்பர் சொல்லையிலயே நாக்கு எச்சு ஊறுது ஒரு நாள் வர்றே உங்க வீட்டுக்கு வர்றே ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சாப்புட்லா
ஷலாத் வண்டி
உம் சேரி ஆ அ ஓகே பாருங்க அப்பறோ பேஸ்லா ம் ஓகேங்க அ பாருங் வெச்சரட்டா
ஆ வெச்சிருங்க பாய்
ஆ ஓகே சிஸ்டர்
ம்